இருக்கீங்களா கேக்குதுங்களா
ஹலோ வணக்கம்
வணக்கம் மாலை வணக்குங்க ஆ என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்காங்க வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா
அ எல்லாருமே நல்லா இருக்காங்க சாப்ட்டீங்களா மதியோ
ஆ இல்லைங்க மதியோ சாப்பல்ல காலைல மட்டோ தா சாப்ட்டே இனி நைட்டு தா சாப்பிடனு இல்லைங்க பசி இல்லாதனால சாப்பல்லைங்க நீங்க சா
இன்னைக்கி மட்டுமா இல்ல எப்பவுமே வா
இல்ல எப்பவுமே தாங்க
எப்பவுமே மதியானோ சாப்பிட மாட்டீங்களா ஒர்க் பண்றீங்களா அ படிக்கிறீங்களா நா சாப்பிட்டே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன ஒர்க் பண்றீங்க
ஆ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கே அது ரிலேட்டடா கியூ சி இன்ஜினியரா இருக்கே
ஓகே எந்த ஊரு கோயம்புத்தூர் உங்க ஸ்லாங்க்லே தெரியுது ஒரு டை டவுட் ஒரு கன்பர்மேஷனுக்காக
அதா அதாங்க செரி செரிங்க நீங்க எந்த ஊரு ஓ சேரி செரிங்க ஆ
நா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கே
ஓகே ஓகேங்க
நா ஹவுஸ் ஒய்பா இருக்கே நா இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தே ஆ ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஏதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கெடைக்குமா அப்டின்னு சர்ச் பண்ணிட்டு இருந்தே ஒன்னோ செட் டாகல எனக்கு இந்த ஆன்லைன்ஸ்ல வரது அந்த டெலிகிராம்ல வரது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோ ஒரு அது வேற மாதிரி வருது சோ எனக்கு அதுல எல்லா எனக்கு இன்ட்ரெஸ்ட் கெடையாது சோ அதனால நா வந்து அத ஃபாலோ பண்ணலா அப்பறோ என்னோட ஃரெண்டு ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணாங்க இந்த ஆப்பு சோ அதனால நா இப்போன் என்ன இப்ப இதுல ஜாயின் பண்ணி ஒரு ஒன் வீக் ஆகுது
ஓகே ஓகேங்க பரவாயில்ல பரவாயில்ல இப்ப வீட்டுல எல்லா என்ன பண்றாங்க எல்லாரு
வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நானு எ ஹஸ்பண்ட் ரெண்டு பேர் மட்டுந்தா இருக்கோ அ நா இப்ப இருக்கறது வந்து பாத் தீங்கன்னா ஆந்திரால இருக்கே
செரி செரிங்க
ஆ ஃபேமிலி ஃபேமிலி வந்து இப்ப எனக்கு வந்து நெட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா த தமிழ்நாடு தா
செரிங்க
அப்பா அம்மா கெடையாது அப்பா அம்மா எறந்துட்டாங்க இது ஒரு பிரதர் ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க
ஓகேங்க நீங்க லவ் மேரேஜ்ங்களா அரேஞ்ச் மேரேஜ் தாங்கா ஆ ஓகேங்க
நா இப்ப தா ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகுது மேரேஜ் பண்ணி
ஓ சேரி செரிங்க
நா இங்கே அது அப்புறோ நா பேங்ளூர்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோ அங்க அங்க இருந்தே போ அங்க ஃபேமிலியோட நான மேரேஜ் பண்ணதுக்கப்றோ நானு அவர் அங்க தா இருந்தோ சோ அப்பறோ மேரேஜ் பண்ணதுக்கு வாங்க ஒர்க் பண்ணக்கு அப்புறம் என்னோட அத்த வந்து இங்க இன்வைட் பண்ணாங்க இங்க வர சொன்னாங்க
ஓகே ஓகேங்க
சரி அதனால நாங்க வா அங்க இருந்து இங்க மாறி வந்துட்டோ அங்க இருக்கும் போது வேலக்கி போய்கிட்ருந்தே சோ இங்க வந்ததுக்கு அப்புறோ எனக்கு இங்க லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு வெளியில எங்கியு வேலைக்குலா போ முடியாது அதனால ஒர்க் ஃப்ரம் பொம்ம ஜாப்பா எதாவ் ஜாப் ட்ரை பண்லா சோ எதாதுன்னா நா இதுக்கு முன்ன ஒர்க் பண்ணதுல எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி ஃபோர்டீன் இயர்ஸ் இருக்குது சோ கால் சென்ட்ரு டேட்டா எண்ட்ரி இந்த மாரி எது வந்தாலு ஓகே அப்டின் சொல்லிட்டு நா பாத்துட்ருக்கே அது அப்ளை பண்ணா வந்து பாத்தீங்கன்னா அவுங்களோட அவுங்க சொல்றது வந்து நமக்கு செட் ஆகல
ஓகேங்க
அதுயெல்லா வேற மாதிரி வர்து சோ அதனால விட்டுட்டே அத ட்ரை பண்ணிக்கிட்டு இருக் க்கே எதாது பெஸ்ட்டா வ நமக்கு எதாவ்து வந்தா பாத்துக்லா
பரவால்ல பரவால்லங்க நல்லதுதா நல்லதுதாங்க இப்ப நீங்க வீட்ல தா ஹவுஸ் ஓய்ஃபா தா வீட்லதா இருக்கீங்க ஓகே ஓகேங்க இப்ப இப்ப ட்ரை பண்ணிகிட்டுதாருக்கீங்களா பரவால்ல இல்ல வீட்லேயே இருந்து இருக்கலாட்ருக்கீங்களா
இல்ல ட்ரை பண்ணிட்டு தா இருக்கே பட் எனக்கு தெரிஞ்ச சர்குலேஷன்ல ட்ரை பண்ணிகிட்ருக்குறே அதுக்கு மேல தெர்ல பாப்போ ஒர்க்ஃப்ரம் ஹோம் மட்டு தா ட்ரை பண்றே ஏனா இங்கேருந்து நா வேற எங்கேயு போ முடியாது
கரெட்டு தா லங்வேஜ் ப்ராளம் வேற இருக்கு
லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு இங்கயு வேலக்கி போ முடியாது அதுல்லாம இங்க இருந்து வேற பக்க வேலைக்கு போனாலு நா ஃபேமிலி சிப்ட் பண்ண முடியாது சோ அதனா அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தா பெஸ்ட்டு சோ அதா தேடிகிட்ருக்கே
சோ எதாவது முடிஞ்சு ஏதாது கெடைச்சதுன்னா சொல்றேங்க ம் சேரி செரிங்க பரவால்ல பரவால்லங்க
ம்
ம் சேரி சேரிங்க அப்றோ நீங்க வெளிய எல்லா போலங்லா இல்ல வீட்ல தா இருக்கீங்ளா
இல்ல எனக்கு மோஸ்ட்லி வந்து வி வெளியில எனக்கு போறதுக்கு வந்து புடிக்காது வெளியே வீட்ல தா இருப்பே நானு வீட்லதா இருப்பே ஆ வெளியில எங்கயாவ்து போனா முன்னா நம்ம ஊர்ல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எதாவ்து போ வெளியே போனா கோயிலுக்கு போவே
ஓகேங்க
எங்க ஊர்ல நா இருக்கும் போது பாத்தீங்க கோயிலுக்கு போனா நானே போயிடுவே அது ஏனா அங்கல்லா வந்து பாத்தீங்ன்னா தெரு தெருவுக்கு கோயில்ருக்கு
ஆமா ஆமாங்க இங்க அப்டிதாங்க
ஆமா அங்க அங்க வந்து பாத்தீங்ன்னா எல்லா சிவன் கோயிலாதா இருக்கூ எங்க பாங்கட்டு இப்ப இந்த ஸ்ரீட்லருந்து அந்த ஸ்ரீரீட்க்கு போனம்னா இங்கன ஒரு சிவன் கோயில் அங்கட்டு போனம்னா ஒரு நாலு இங்கிட்டு தள்ளித்த போனம்னா அங்கிட்டு ஒரு சிவன் கோயிலு இந்த ஸோ மாரி நறைய டெம்பிள்ஸ் இருக்கூ அங்க போறதுன்னா போவா ஆனா இங்க அந்த மாரி கெடையாது இங்கனா ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸ் எல்லா போணு அது இல்லாம எனக்கு வந்து அது தெரியாது அவரு டக் அவர வந்து கூப்ட்டா அவருக்கு வந்து அவருக்கு வந்து இந்த மாரி டெம்பிள் போறது அதெல்லா வந்து வ்ளோக்கா இன்ட்ரஸ்ட் இல்ல அவருக்கா இன்ட்ரஸ்ட் வந்தா கூப்டுவாரு இல்லேனா போ மாட்டாரு சோ அதுனால வந்து
இந்த ஊர் வந்து அவரோட நேட்டீவ்ங்ளா இல்ல எப்டி
ஆமா அவரோட நேட்டிவ்
ஓகேங்க ஓகேங்க இது என்ன தமிழ்நாடு பாட்ருங்ளா இல்ல உள்ள ஆ
இல்லல்ல உள்ள உள்ள வரணு
ஓக் ஓகே ஓகே ஃபுல்லா அங்க ஃபுல்லாவே தெலுங்குதா
ஆமா எல்லா ஃபுல்லாவே தெலுங்கு கொஞ்சங் கூட தமிழு வராது இது எங்கெ
பேசஸ்ன அவ்ங்க தமிழ்நாடு பாட்ருதா அப்டின்னாங்கா தெலுங்கு பேசுவாங்க தமிழு பேசுவாங்க அப்டின்னா சொன்னாங்க அதனாலதா
ஆ ஆ தெரிய்ல அது தெரியல ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கருநூல் கருநூல் அப்டின்னா வந்து த ஆந்த்ராவு சென்ட ஐ இங்கே ஆந்த்ரா பாட்ருக்கு இதுக்கு தெலுங்கானா பாட்ருக்கு ஒரு டென் கிலோமீட்டர்தா டிஸ்டன்ஸ் இருக்கு
சேரி சேரிங்க பரவால்ல பரவால்ல நீங்க இப்ப அங்க வந் இங்க ஆந்த்ரா போய் எவ்ளோ நாள் ஆச்சுங்க
நா இங்க வந்து ஒன் இயர் ஆகுது
ஓகே ஓகேங்க செட் ஆயிட்ச்சுங்களா
நா வீட்ல தா இருக்கே வெளியில எதும் போகல அதுனால ஒண்ணு தெர்ல
இப்ப நெய்பர்ஸ்லா ஓகேங்ளா இல்ல
நெய்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு யாரையு தெரியாது சோ ஏன்னா லாங்வேஜ் ப்ராப்ளம் இருக்கனால யார்ட்டயு போய் பேச மாட்ட வீட்டுக்குள்ள மட்டுந்தா இருப்பே ஏ ஹஸ்பண்டு கூட பேசுவே போர் அடிச்சா டீவி பாப்பே இல்லைன்னா மொபைல் யூஸ் பண்ணியிட்ருப்ப
சேரி சேரிங்க பரவால்ல பரவால்ல
அவ்ளோதா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்குலேஷன்னு பாத்தா அதிகமா கடையாது ஒன்னு ஜாஸ்தி இல்ல ஒரு ரெண்டு மூணு ஃப்ரண்ட்ஸ் தா இருக்குறாங்க அதுவ கால்லா அதிகமா பேச மாட்ட
சேர் சேரிங்க நல்லதுங்
சோ நா ஒர்க் பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கால் சென்டர் தானா ஃபோன்ல அப்டியே பேசி பேசி எனக்கு அந்த கால்ல பேசுறதுனாலே வந்து கொஞ்சொ ஆமா அதனாலயே வந்து பாத்தீங்னா எப்பயாவ்து ஒரு தடவ ரேரா வந்து கால் பண்ணுவே சோ அதுனால யாருக்கு கால் பண்ண மாட்டே என்ன கு என்னோட பொழுதுபோக்கு வந்து பாத்தீங்கனா எப்பயாது டீவி வந்து பாத்தீங்னா சேனல்ஸ் இருக்குது சோ நா அப்ப இருந்தே டீவில்லா பாக்க மாட்ட எனக்கு வந்துட்டு ஏன்னா ஒர்க் க் பண்ணிட்ருக்கம் போது வந்து பாத்துட்டீங்னா டீவி பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்காது
சேர் சேரிங்க
காலைல கா ம ஒரு செவன் தேட்டிக்கெல்லா களம்பணு நைட்டு ஒரு செவன் தேட்டி ஆய்ரு வீட்டுக்கு வர்றதுக்கு வந்துட்டு குக் பண்ணனு சோ அதுனால அதுக்குல்லா டைம் இருக்காது
சேர் சேரிங்க
அப்டியே பழகிடுச்சுங்களா டீவி பாக்குற அதுனால அப்பப்போ இங்க வந்து பாத்தீங்னா நெட் கனெக்ஷன்லதா நாங்க டீவி யூஸ் பண்ணிட்ருக்கோ ஆமா அதுனால வந்து பாத்தீங்கன்னா நா சேனல்ஸ் ஓப்பன் பண்ண மாட்ட நேரா யூட்யூப போய்ருவ யூட்யூப்ல போயிட்டு ஏதாவ்து காமெடி பாப்பே ஏதாவ்து மூவி பாக்கற்னா பாப்ப இல்லன்னா சாங் கேப்ப அப்டித்தா போகுது அப் டி இல்லேன்னா ஃபோன எட்த்துட்டு வந்து உக்காந்து ஏதாவ்து கேம் விளாண்ட்டு அப்றொ வந்து பாத் தீங்கன்னா இது ஆன்லைன் புக்ஸ் இருக்கு பாத்தீங்ளா ஆன்லைன்ல அந்த ஸ்டோரி புக்ஸ்லா வரும் பாருங்க ஆ இந்த இன்ஸ்ட்டாக்ராமு இதெல்லா ஓப்பன் பண்ணா ஸ்டோரிஸ் ல வரும் பாத்தீங்ளா ஆ அந்த மாறி புக்ஸ் வந்து நா படிப்பே
புரியுது புரியுதுங்க ஓகே நல்லது அது வந்து பா பாத்துட்டு இருக்கே சேரி சேரி அப்பறம் உங்க ஊர்ல கிளைமெட்லா பரவால்லிங்ளா மழையெல்லா வருதுங்ளா
இல்ல மழையே பெய்ல
இங்கயே அதே மாறிதான்க இருக்குது ஏனா ஒரு ஒன் மந்த்து அதா ஒன் மந்த் ஆச்சு மழையே இந்த சைடு இங்கதா அதிகமா மழையெல்லா பெய்யோ ஆனா மழையு காணோ ஒன்னு காணோ
இது மழக்கால சீசன்ல நெக்ஸ்ட் காத்தாடிக் கால சீசன் தான இது
இல்ல மழ தாங்க இங்க மே முடிஞ்சு ஜூன் ஜூலைல்லா மழ ஸ்டார்ட் ஆயிரு இங்கியெல்லா ஆனா ஸ்டா மழ வர்ற மாரியே தெரியலங்க போன இயர் போ போன இயர் அதுக்கு மேல இருந்தது இந்த இயரு அப்டியே இருக்குங்க ஹீட்டு தா ஓவரா இருக்கு மழ வர மாரியே தெர்லிங்க
நானு வந்து போன இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்த்ல நா வந்து தமிழ்நாட்டுல இருந்த சோ அங்க ஹீட்டு இருந்துச்சு அங்க ஹுட்டு இருந்துச்சு நா அந்த டைம்ல இங்க ஆந்திரால பாத்தீங்ன்னா மழ ஹெவியா இருந்துச்சு மழ ஹெவியா இருந்துச்சு இப்ப வந்து பா த்திங்கனா இப்ப வந்து மழையே காணோ
ஆமாமாங்க டூ இயர்ஸ்ஸு த்ரீ இயர்ஸ் இருக்குங்க அதுக்கு அதுக்கு முன்னாடி தா கிளைமேட்லா கரெக்டா இருந்தது ஓரளவுக்கு மழயெல்லா பாத்துட்டு இருந்த இப்ப டூ இயர்ஸாவே மழைய சுத்தமா இங்கயே பாக்கவே முடியதுல்லிங்க
ம்
கிளைமேட் அதுவா சேஞ்ச் ஆகுது இங்க வெயில் தா அதிகமாயிட்டு இருக்குது மறுபடியு வெயில் அதிகமா தா இருக்கு சொல்றாங்ளே தவிர அ மழ வர மாரி தெர்லீங்க
இயற்கை கோவமா இருக்குது போல
ஆமா ஆமாங்க இயற்கை இருக்கிற இய இயற்கைய எல்லா இவங்க மனசுங்க எல்லா அழிச்சிட்டே இருந்தாங்கன்னா அப்றோ எங்க கோவ்மாதா அப்றோ என்னங்க ஆகோ
ஆமா
ஆமா
அதனால மரோ மரோ இதெல்லா எதுவுமே இல்லைனாலே வந்து எப்டி வரு நமக்கு கா மழ
அதுவோ கரெக்ட்டு தாங்க ஆனா என்ன இருக்குற விவசாய பூமி எல்லாத்தியுமே இவங்க பிளாட்டு அது இதுன்னு போட்டு வெச்சிறாங்க அப்றோ எங்க மழையு வராது ஒன்னு வராதுங்க
ஃபிளா ஃபிளாட் போட்டு வெஸ்ட்டு எங்க மழ நிக்கிற தண்ணி நிக்கிற எடத்துல ஃபிளாட் போட்டு வெஸ்ட்டு இங்க வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சின் தண்ணி வந்துருச்சுன்னா என்னாப் பண்றது கொளோ வந்து கொளோ குட்ட எல்லா வந்து அந்த காலத்துல எதுக்கு தெரியுமா தண்ண இல்ல நிலத்தடி நீர சேவ் பண்றதுக்கு காக வெச்சிருந்தாங்க சேவ் பண்றதுக்காக வெச்சிருந்தாங்க அப்போ மழ பெய்ஞ்சிருக்கு போது ஒரு கொளோ அப்டிங்குறதுல வந்து தண்ணி நெறஞ்சி இருக்கோ சோ அப்போ அந்த தணயப் பாசனத்துக்கு யூஸ் பண்ணாங்க நிலத்தடி நீர் எல்லாமே நல்ல வசதிகள் இருந்துச்சி ஆனா இப்ப என்ன பண்றாங்க அந்த எடத் தல்லா நாகரீக வளருது அப்டின்னு சொல்லிட்டு எல்லாத்தியு நாசமாக்கிட்டாங்க
ஆவங்க இஷ்டத்துக்கு எல்லா பிளாட்
ஆமா இப்போ கொளோ கொளோ கொளோ இருந்தா தான தண்ணி நிக்கு
ஆமாங்க
இப்ப தண்ணி மழ பெஞ்சிட்டு இருக்குது ஆத்துல போகுது ஆத்து தண்ணி கடலுக்கு போய் என்ன யூஸ்ஸு ஒரு யூஸ்ஸு கெடையாதுல்ல அ இப்ப அந்த அந்த ஆத்து தண்ணி எல்லா போகுதுன்னுதா கொளோங்கிற பேர்ல வந்து நில நம்ம நீர சே சேகரிச்சு வச்சிட்டு இருந்தாங்க
கண்டிப்பாங்க
இப்ப அந்த நீரே வந்து பாத்தீங்கன்னா எங்க சேகரிக்க முடியுது இப்ப அந்த கொளோ இருந்த எடத்துலதா ஃபிளா வீடு வீடு ஃபுல்லா இருக்குது அப்ப மழ பெஞ்சா அந்த தண்ணி எங்க போகு மேட்லயா நிக்கு பள்ளத்துக்கு தா போகு அப்ப பள்ளோ எங்க இருக்குது அவுங்கல்லா வீடு கட்டி ருக்காங்க அப்ப தண்ணி எங்க போகு வீட்டுக் குள்ள தா போகு வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியு ஒண்ணு பண்ண முடியாது ஆ பண்றதெல்லா இவுங்க பண்ணிட்டு மழ மேலையு தண்ணி மேலையு குற்ற சொல்லி என்ன பண்ற தண்ணி வீட்டுகுள்ள வந்துருச்சுல தண்ணி வீட்டுக்குள்ள வல்ல தண்ணி வர்ற எடத்த
எடத்துலதா வீடு கட்டி வச்சிருக்காங்க ஆமா ஆமாங்க உண்மதா உண்ம தாங்க ஆனா மோஸ்ட்லி எல்லா சென்னை சைட்ல தா அதிகமா எல்லாமே இந்த பிளாட்லா கட்டிட்டு இருக்காங்க ஆமாங்க
சென்னை சைடல தா சென்னை எல்லா மோச சொல்லவே வேண்டியது இல்ல
கண்டிப்பா கண்டிப்பாங்க ஆமாங்க
நாகரிங்க பே நாகரிக வளருதுங்கற பேருல வந்து எல்லாத்தையு அழிச்சுட்டு அப்ற வந்து இயற்கைய குத்த சொல்றது
கண்டிப்பாங்க
இயற்கை என்ன செய்யும் இயற்கையது செய்ய வேண்டியத செஞ்சுக்கிட்டு தா இருந்துச்சு அது செய்றத நீ வந்து தடுக்கும் போது வந்து பாத்தீன்னா அத அப்ப அது எப்ப எப்டி செய்யு
ஆமா ஆமாங்க அதனால என்ன செய்ய ஒண்ணு பண்ண முடியாதுங்க
ம்
ம் செரிங்க ஓகேங்க உங்க கூட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி
பதினோரு நிமிஷ ஆக போகுது நா உங்களுக்கு கால வந்து நா கட் பண்ணி உங்களுக்கு கால் பண்ற கண்டடினியூ பண்ணுவோ பது பதினோரு நிமிஷ ஆ பதினோரு நி புரில
அதாங்க கொஞ்ச வேல இருக்கு அத முடிச்சுட்டு வந்து பேசிக்கலாங்களா
ஆ செரிங்க வந்துட்டு எனக்கு மெசேஜ் பிரீ ஆயிட்டு எனக்கு மெசேஜ் போடுங்க ஓகேங்க நன்றி வணக்கம்
வணக்கங்க